ச்சி
தெரிலியே.
ம் ம்.
ம் சவுண்டு எதுமே கேக்ல.
இப்போ
ஆ இல்ல முன்னாடிக் பேசறது எதுமே கேக்கவே இல்ல கட்டாயிர்ச்சு.
ஓ
ம் ம் சொல்லுங்ப்பா.
எ எ ஃப்ரெண்டுங் கூட போனே கேரளாவுக்கு.
ம்.
நானு
ம்.
ந இப்ப எங்க ஊர் பசங்க ஒரு பத்தொம்பது பேரு சின்னவ அதா எங்க எங்கசு வயசு பசங்ளேக் காலேஜ் ஃபஸ்ட் இய செகண்ட் இய இந்மேரி போனோம். பத்துனு பத்தொம்பது பேரு போனோ.
அங்க ஸ்
ஃபுட்டெல்லா செட்டாகல.
ம் ஏ?
நம் தமிழ்நாட்டு ஃபுட்டு வேற கேரளா ஃபுட்டு வேற.
அ அ ஆமா. அந்த டேஸ்ட்டு புடிக்கலையோ இருந்தாலு அவுங்க கொஞ்சோ வித்தியாசமாதான பண்ணுவாங்க. நம்ம ஸ்டைல்ல இருக்காதுல்ல.
ம் ம்.
ம் ம் ஆனா சிலப் ம் சில பேரு அத விரும்புவாங்க தெரிமா?
உங்குளுக் கேரளா ஃபுட்டு எல்லா புடிக்குமா?
ஆ நா இன்னு இது பண்ணதுல்ல போனதில்ல. சு ட்ரை பண்ணது இல்ல ம் ம் அதுனால் தெரியில.
ஓ இல்ல அது அதெல்லா கேட்றயோ கரெட்டா செட் ஆகணு
ஆ
செட்டாவுனா கரெக்டா இருக்கு
ஆ எத்தன நாள் ஸ்டே பண்ணீங்க
நாங்கலா செவன் டேஸ்சு
ம் ம் எப்டி எல்லா இருந்துச்சி சாப்பாடு நம்ம ஊர் மாதி இருந்துச் சா இல்ல அதுல நமக்கு வித்தியாசோ தெரியுந்தான எதனால உங்களுக்கு அது புடிக்கல சாப்பாடு
ம் எனக்கு எதுமே புடிக்கலே சாப்பாடே புடிக்கல அதுல வேன் இங்கிருந்து வேன்லயே போனோ
ஆ ஹ ஆ
அது வேற டிராவலிங்கே செட் ஆகாது
அ ஹ அப்ப போயிருக்க வேண்டாமே ம்
என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட போறது ஏதோ ஒரு டைம் தா
ஆ ஆ
சேரி கூட்ன்னு போய்ட்டாங்க
ஆ ஆ ஆ சரி சரிப்பா
ம் அப்பறம்
அப்பறோ என்ன நீங்க தா சொல்லனு படிப்புலா எப்டி போயிட்ருக்கு
ம் சிறப்பா போயினு இருக்கு
ம் ம்
உங்களுக்கு நீங்க
நானு வேல பாத்துட்டு இருக்கே இப்ப
என்ன வேல என்ன ஒர்க்கு எந்த மாரி ஒர்க்கு
நானு வந்துட்டு ஆ ப்ரௌசிங் சென்டர்
ஓ ஓகே ஓகே ஓகேக்கா
ஆ
இப்ப எங்க ஊர்லயு ஒன்னு வந்துருக்கு போல அது கவர்மெண்ட்ல இருந்து வந்ததா இல்ல அவங்க வச்சாங்களா தெர்ல
ஆ
வச்சிருக்காங்க
சேவை மையம்மா
ம்
ஆ அது கவர்மெண்ட் அதுதா
அதா
ம்
ம் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல உள்ள அந்த கத் பேசிக் கத்துக்குனா கத்துக்கலானாங்க
ஓ ஆ ஆ ஆ சர்டிபிகேட் குடுப்பாங்களாமா
அது தெர்ல சொன்னாங்க பேசிக் கத்துதனா வந்து கத்துக்கலா
ஆ முடிச்சிட்டு சர்ட்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க
ஓ
ஆ ஒங்களுக்கு அடுத்து அடுத்து ஆ வேலைக்கு போறதுக்கு ஒங்களுக்கு அது யூஸ் ஆகு நீங்க முடிச்சிருக்கே அப்டின்னு சொன்னீங்க அப்டின்னா அவுங்க அது ஏத்துக்க மாட்டாங்க சர்டிவிக்கேட் இருக்கானனு தா கேப்பாங்க
ஓகே ஓகே ஓகே
நா உங்கள்ட்ட கொஸ்டின் கேப்பாங்க அதனால நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணனுல
உம்
உம் அப்ப அது உங்களுக்கு யூஸ்சா இருக்கு அனால எங்க எந்த வேலைக்கு போனாலுமே செரி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிக்கேட்ட மெயினா வாங்கி வச்சுக்கணு நம்
ஓகே ஓகே கா
உம்
அதுதா என்னன்னு கொஞ்சோ பாக்கணு அது
உம் பாருங்க இப்ப எப்டி வீட்ல இருக்கீங்ளா லீவ்ல இருக்கீங்ளா காலேஜ்ஜா உம் உம்
இங்கே சண்டே அங்கே அங்கேலா என்ன கேழம்ம ப்பா என்ன கே
இல்ல இல்ல அப்டி கேக்கல நா
உம்
அதாது இப்ப காலேஜ் செமஸ்டர் முடிஞ்சு ரீ ஓபன் ஆகுதுல
அலொ ஓபன் ஆகிச்சு
ஆயிட்ச்சா ஆ‌ அதாங் கேட்ட தாத்தா காலேஜ் இதா வீட்ல இருக்கீங்களா அப்டின்ற மாரி கேள்வி கேட்டு
காலேஜ் ஓபன் ஆயி ஃபஸ்ட்டு இயர்கு ஓபன் ஆயிட்ச்சு
உம் ஆமா
உம்
செகண்ட் இயருக்கு எல்லா நாளைக்குனு தா நெனைக்கிறே
அங்க லேட்டா ஒபன் பண்ணுவாங்களா
என்னமா
உங்க சைடு லேட்டா ஓபன் பண்ணுவாங்களா
ஹ
இங்க
இப்ப தா உம் செர் செர் உம் இப்பதா ஒரு மூண் நாலு நாள் நாளா ஆகுது
அப்டியா
உம் உம்
உம் இங்க வந்து கொஞ்சோ சிக்கிரமா தா ஓப்பன் பண்ணுவாங்க
ஆ ஆ
எங்களுக்கு ஒரு டேனு எங்களுக்கு டூ வீக் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி டூ ஆர் தீ வீக் ஆயிடுச்சு எங்களுக்கு ஓப்பன் பண்ணி ரெண்டு வாரோ மூணு வாரோ ஆயிட்ச்சு ஃபஸ்ட் இயர் இப்ப தா ஓன் வீக் ஆகுது
ஓ உம் ஆமா ஆமா
உம்
ஒன்னா தேதி தானே
ஆமாமா
ம் செரி செரிப்பா இப்ப இன்னைக்கி என்ன ஸ்பெஷல்
இன்னு அதா தெர்ல என்னன்னு பாக்கணும் போய்ட்டு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க
நா இப்பதா சமச்சுட்ருக்கே சிக்கன் சிக்கனோட ஈரல்
ஓகே ஓகே நீங்க எப்டி சூப்பரா சமைப்பீங்களா
சூப்பர்லால்ல கொஞ்ச சுமாரா சாப்புட்ற அளவுக்கு
ம் இல்ல ஓவ்வத்தரு சூப்பரா சமைப்பாங்க
அ அ அ
ஓவ்வொத்தரு கொஞ்சொ சுமாரா எங் சித்தி சூப்பரா சமைப் இப்ப எங்க அம்மா தா சமக்கவே மாட்டுத் செரியாவே சமைக்கே தெரியாதுல்ல காரமாருக்கூ எங்கம்மா வைக்கற்து எங்க சித்தி சூப்பரா செய்வாங்க புரியல
எப் எப்டி இருந்தா காரமாருந்தா புடிக்குமா காரொ இல்லாமருந்தா புடிக்குமான்னு கேக்குற சவுண்டு சவுண்டு கேக்குது
புரியில
சவுண்டு கேக்குதுப்பா பேக்ரவுண்ட்ல
அது ரோட்ல போது நா வீட்ல இருக்கே
ஆ ஆ
ம் ம் நீங்கதா
ஆ
எங்க வீட்டுல எங்க சித்தி வெப்பாங்க
அ
என் சித்தி வைக்கறது சூப்பரா இருக்கூ செம சூப்பரா இருக்கூ ரெண்டுவாட்டி சாப்டுவ சித்தி வெச்சா
அ அப்ப சித்தி
ஆமா எங்கம்மா வெச்சா இரு காரமாவே வச்சிருவாங்க
ஆ அ
இது வெருப்பாகும்
சேரிப்பா
என்னடா இது என்னடா இது ஒரு கார கொழம்பே வச்சறாங்களான் தோணும்
என்ன ஆ காரமாச்சுட்டாங்களேன்னு தோணுமா அ சேரி சேரிப்பா அப்றொ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலானு ஐடியா எதுக் எது சம்பந்தமா படிக்க போறிங்க பிஸ்னஸ் ம் எந்த மாதிரி
எந்த மாதிரினா ம் இப்ப இந்த க இந்த கடைக்கி எதாச்சு வேணுன்னா இப்போ அப்டில்ல
ம்
இப்போ ஒரு கோயொ நம்ம இங்கந்து வாய்ன்வரொ கம்மி ரேட்டுக்கு மொத்தமே ஒரு நூறு கிலோ ஒவ்வொரு கடைக்கி
ஒவ்வொரு கடைக்கி இப்ப இருவது கிலோ தர மாரி போவாங் குடுக்கணு அந்த மாரி பிஸ்னஸ்ஸு
ம்
ஆட்ரு வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாரி
ஆமாமா ஆமா
ம் சரி சரிப்பா
அதுக்குதாங்க அந்த மாரி எதனா பண்ணனு